வணக்கங்க ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ங்க நானு நல்லாருக்கேங்க இப்பதாங்க இந்த கடைக்கு போயிட்டு வந்தங்க துணி வாங்கலான் சொல்லிட்டு இந்த தம்பிக்கு வந்து கொஞ்சோ ஆ கோ வீட்டுக்கு போட்ற மாயி துணியெல்லா வாங்குனங்க ஆனா வெல தாங்க கொஞ்சோ அதிகமாருக்கு
ஓ அப்டிங்ளா ஆமா ஆமாங்க கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா திருப்பூர் போனா துணி எல்லாமே ரொம்பவே சீப்பா கட்டடா இருக்கு கிளாத்து சோ அது எல்லாமே கொஞ்ச கம்மியான ரேட்ல எல்லாம் எடுத்துக்கலாங்க வெரைட்டியு நறையா இருக்கும் ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபிளா இருக்குங்க அ நம்ம காம்ப்ரமைஸ் இல்ல நல்லாதா இருக்கும் நம்ம டேரெக்டாவே வந்து என்னன்னா அங்க சேல் அங்க சேந்து கார்மெண்ட்ஸ் மாரி டேரெக்டா போனோம்னா ஆனா அவங்க அதெல்லா பாத்தீங்கன்னா அவுட் அ அண்ட் பெஸ்ட் வெரைட்டி நெறைய இருக்கும் சோ சோ இப்ப முடியறதில்லைங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க மோஸ்ட்லி டொமஸ்டிக் ரிலேட்டடு அதா பிரச்சனைங்க ஆனா மத்த ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் அதாது சொல்றே ஆனா இப்ப எல்லா அ ப்டி இல்லேங்கேனாங்க சோ இப்பயு ஓரளவுக்கு வாங்க முடியுதுங்க எல்லா பக்கமு ஒரே ரேட்டு தா திரு அதிகமாக்கிட்டாங்க ரேட் எல்லாமே முன்னாடி கெடச்ச மாரி கம்மியா அப்டின் ல்லா கெடைக்கறதுல்ல ப்ப பாத்தீங்கன்னா கார்மெண்ஸ்ல வேல செய்யற அனுபவோ அப்படிங்கிறதெல்லா பாத்தீங்ன்னா சும்மா போய் பாத்துட்டீங்கன்னா அது பாட்டுக் கட கடசா அடுத்தடுத் அடுத்தடுத் அடுத்தடுத் அடுத்தடுத்து மூவிங்லியே இருக்குங்கு எல்லா கட் பண்ணுவாங்க ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணுவா செக் பண்ணுவாங்க அப்புறோ ப்ரிண்ட்ல ப்ரிண்ட் பண்ணுவாங்க எல் லாமே ஒ ஒரு வேலயே பாத்தீங்கன்னா அப்டியே ஒரு அப்டி இருக்கு அப்டி இருக்கிற மா ஒரு ஃபீல் குடுக்குங்க ருக்கு அப்பற கடைசியா வந்து பேக் பண்ணு ய பிரிச்சு அப்பறோ அந்த வந்து லாட்ர வந்து இன்ஸ்பெக்ஷன் ல்லா பண்ணுவாங்க எங்க அம்மா லா இந்த மாரி இன்ஸ்பெக்ஷன் ருக்கு இன்னைக்கு அப்டின் பையருங்ல்லா வந்து செக் பண்ணு வாங்க சோ ஒவ்வொரு ஒரு ஒ லாட்ல ரெண்டு மூனு பீஸ் எடுத்து ப்பாங்க அதெல்லா கரெக்டா இருந்தா மட்டுந்தாங்க அவுங்க அப்ரூவல் குடுப்பாங் க அனுப்புறத்துக்குள்ளாரையு ஒரு பெரிய அது பாட்டுக்கு வேல நிக்காம அடுத்த அடுத்தடுத்து நம்மல்லா நெனைப்போ நம்ம அந்த பாத்தீங்கன்னா வெளிநாட்ல போய்ட்டு சந்தோஷமா இருக்குங்க
செரிங்க செரி இங்க எனக்குமே வந்து கேள்விபட் ட்றுக்கே இந்த மாரி திருப்பூர் பக்கொலா நெறையா வந்து துணிங்கலா கெடைக்கிர்து அது வந்து கொஞ்சொ கம்மி ரேட்ல அது பொதுவாவே திருப்பூர் காட்டனுன் சொல்வாங்க அது வந்து நல்லா இருக்குங்க அ அப்டின்ற மா கேள்விபட்ருக்கோ இப்ப நம்ம வெ வேற ஊருங்கல்ல போய் பாக்கம்போதுமே செரி பாத்திங்னா அ ந்த திருப்பூர் காட்டன் அப்டின் றது வந்து எல்லா பக்கமு வந் து அந்த ஊரு மட்டு இல்லாம எல்லா ஊர்லயு அந்த மாய் ஒரு கடைய வந்து தொறந்து வச்சிருப்பாங்க மக்களூ என்னன்னா திருப்பூர்ல இருந்து வர துணி திருப்பூர் அ அ அந்த துணி அப்ப நல்லாதா இருக்கு அப்டின்ற மாரி வாங்குவாங்க நா வந்து ஒரு வாட்டி போயிருக்கும் போது பாத்திங்கனா தம்பிக்கு வந்து நெறையா வந்து இந்த சின்ன டிரெஸ்ஸுலா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிய்லா வந்து பாதிதீங்னா ஒரு ஆறு செட்டு அ வந்து நூறுபா அந்த மாதிரி பனியன் மட்டு ஆறு செட் நூறுபா ஃபேண்ட்டு ஆறு செட்டு நூறுபா அந்த மாரி நா வாங்கிருக்கே ஆஹ் நல்லாதா இருந்துருக்கு நெறையா வந்து நம்மளுக்கு வந்து வ இப்பொ வந்து ந ந நடைபாதைமாயி இருக்கலா அந்த எடத்துலயு பாத்திங்கனா நெறைய துணிங்கல்லா போட்டு வச்சிருப்பாங்க அதனால வந்து நம்மளுக்கு பொதுவாவே அங்கதா துணி வர வர தயாரிச்சு வரவே நம்ம ஒரு நம்பிக்கோட வாங்கலா இங்க நல்லாருக்கு ஒரளவுக்கு கம்மியாவு இருக் கு அப்டின்ற மாய் இன்னு வந்து பாத்திங்னா இந்த ர இந்த மாதிரி இந்த பனியன்லா இருக்குல்லங்க கட் பனியனு அதுக்கப்றொ இந்த வேஷ்டி ச சட்ட இதெலாம் வந்து நல்லா வந்து ஒரு தரமான துணியிலாம் அங்க வந்து விக்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காட்டன் எங்களுமே சரி அங்க வந்து நிறைய வந்து நானு வந்து உ நிறைய நல்ல நல்ல கடைங்க இருக்கு அங்கல்லாம் போணா நம்ம ஓரளவு குவாலிட்டியா வாங்கலாம் அந்த மாதிரி வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அஹ் ம் ஒரு வாட்டி போயிருக்கங்க திருப்பூர் பக்கம் இன்னொரு வாட்டியும் போ போனு போ போ போகும்போது நான் கண்டிப்பா வந்து அதெல்லாம் துணி வாங்குவேங்க நீங்க வந்து இந்த இந்த சாயலும் போடுறாங்களே திருப்பூர்ல அந்த பக்கோ ல ஏரியாலாம் உங்களுக்கு தெரியுங்களாங்க
ஆஹ் ஹ ஆனா நிறைய இடத்துல இருக்குங்க சோ பாத்தீங்கன்னா ந அந்த மாதிரி அ ஏன்னா நாங்க வந்து என ஃபுல்லா படிச்சது எல்லாமே திருப்பூர் சைட்ல அப்படிங்கறத அதனானா இங்க எப்பயாவது ஒரு ரவ நம்ம நம் வீட்ல இருந்து சவுங்க விளையாற் வீட்டுல இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தடவை நான் வந்து சாயப்பட்ரைக்கு போயிருந்தப்போ நிறைய கலர்ஸ் எல்லாம் எப்டின்னா வெறும் வெள்ளை கலர் துணிதான் வந்து வரும் அதுவும் அனுப்புவாங்க அந்த கலரோட நேம் தான் வந்துருவோ அப்படிங்கிற மாதிரிதான் அனுப்புவா அந்த என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு எவ்ளோ ஆள் வந்து பிரிப்பேர் பண்ணும் எல்லாமே அந்த மிஷினின் கலருமே ஒரு பிரிண்டர் மாரி வச்சுக்கோங்களேன் ஹ் அந்த மூணு விதமான கலரை வச்சுட்டோம் அப்டின்னா அதுவே த அந்த கலரை வந்து அங்க குடுக்குதோ அதே சாயப்பட்டுற மிஷினும் தேவைப்படுத்து அத தேவைப்பட்ட அளவுல அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி என்னன்னா ஆனா அது ஃபுல்லுக்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர்ல அதுக்கப்புறம் அந்த க காட எடுத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல அனுப்புன அந்த துணி வந் இவங்க இருக்கு அது சரியான நேரத்துல் வந்து வேய்வாங்க அந்த துணிய அந்த துணி துணி காயப்போட கரெக்டான எக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா மேக்ஸ் கிளாத்ல ப்ராசஸிங் நடக்குங்க அதுக்காக அந்த ஒயிட்டா கொடுத்த து ணிய வந்து என் சாயப்பட்டறையில இருந்து கார்மெண்ட்ஸுக்கு திரும்ப வரும் அந்த கலர் மாத்த ப்ராசஸ் சோ ஹீட்டுக்கு மாறுபடாதுங்க சோ இவ கொடுக்கரத அக்செப்ட் பண்ணி அத வந்து கலர்ப்றுபடிய வந்து ஒரு ட்ரை காடாவா கலர்ட வந்து சாயப்பட்டிருக்கான சாரி கார்மெண்ட்ஸ் அது அனுப்பா ப்ராசஸ் வந்து ஒன்னு ஒன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கங்க கட்டிங்ல ஆரம்பிக்கிறத அப்படியே போயிட்டு சோ அந்த ப்ராசஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா போகு என்ன
நானுமே வந்து பாத்துருக்கேங்க இந்த மாதிரி வந்து அ புடவை எல்லாம் இருக்குல்லலைங்க அதுல வந்து நூலை நல்லா கட்டிட்டு அந்த நூல வந்து கட்டிட்டு ஒரு ஒரு பக்கம் அந்த நூலே வந்து ஒரு பேட்டனா கட்டுவாங்க கட்டிட்டு பாத்தீங்கன்னா இந்த டிசைனே வந்து த்திப்புள்ளாங்க எல்லா அந்த பேட்டர்ன் வந்து எல்லா பக்கமு வந்திருக்கு ஒரு ஒரு என்ன நம்ம ஒரு ஒரு கலர் கலர்புல்லா இருக்கு அந்த சாரீயே வந்து பாத்தீங்கன்னா பாக்கவு பாத்தீங்கன்னா டீசண்டாவு இருக்கு அதுமே நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கலா அதுக்கப்றம் வந்து ட்ரிபிள் கலர் அந்தமே நெறய கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்லா காட்டன் சாரீ இப்ப வந்து பாத்தீங்கனா நெறய வந்து இந்த பிரிண்டட் காட்டன் சாரீ இதல்லா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு ஹ இப்ப பெண்களு பாத்தீங்கனா ரொம்ப வந்து விரும்பி வந்து அத பயன்படுத்துறாங்க நானுமே வந்து பாத் தின்ன ஒரு கா இப்பல்லாம் வந்து பெண்கள் எப்படி பொதுவா வந்து வேணும் அப்படினு நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தா போதும் ரொம்ப வந்து குத்துற மாதிரி ரொம்ப ஜக ஜகா ஜிகி ஜிகி அந்த மாதிரி இல்லாம ஒரு நார்மலா ஒரு பிளை சொ வந் டீசென்ட்டா அந்த மாதிரி இருக்கணு ஆனா அது பாக்க ரொம்ப அழகா இருக்கணு சிம்பிளா இருக்கணு காான்ட்ரஸ்டா நம்ம பிளவுஸ் போட்டுக்கலா அந்த மாதிரிதான் பொதுவாவே வந்து விரும்புறாங்க என்னை பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா காட்டன் பொடவ குடுக்கற வந்து கம்பர்ட் வந்து எதுலுமே வந்து இருக்காது ஆனா பெண்கள் பொதுவாக நிறைய பெண்கள் வந்து விரும்பி வந்து காட்டன் புடவைகள் வாங்கறாங்க அதை நிறைய வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்பதான் வந்து நம்மளுக்குமே சரி வியாபாரம் செய்யறவங்களுக்குமே ஒரு நன்மை தரும்ங்க அதனால ந பொதுவாவே காட்டன் பொடவை கொஞ்ச வந்து எப்பமே வாங்குவேன்ஹ வாங்காமல்லா இருக்க மாட்டேன் எப்பமே காட்டன் பொடவனா விரும்பி வாங்குவங்க
ப்போதான் எனக்கும் ஞாபகம் வருதுங்க ஹை ஆக்சுவலி இந்த பஸ் எல்லாமே எனக்கு கிளியரா பாத்துரு இருக்காங்க அடுத்து வந்து இந்த சேலம் பக்கத்து ட்டல எல்லா வந்து வந்து இந்த மாதிரி நறைய வேஸ்டி வேணா கேள்விப்பட்டிருக்க அதெல்லாம் பாக்கும்போது அங்கயு போய் பாப்பீங்க தெரிஞ்சுக்கணு அப்படிங்கற மாதிரி ஒரு ஆ ஆர்வ வரு அ வந்து இந்த பட்டு சாரில்லா ரெடி பண்றது அதெல்லா வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இது ரிலேட்டடா இருக்கா இல்ல வந்து அதுபடுற மாரி இருக்கா அப்படிங்கறத தெரிஞ் ஞ்சுக்கணு அப்ப ஒரு சான்ஸ் ஏதாது கடைச்சிதுன்னா ங்கியுர் எடுத்து அவங்க என்னென்ன பண்றாங்க அவ அவங்களுக்கு எ அஹ அவங்களுக்கு எப்படி டிப்பட்டது அவங்க அதுல என்னென்னல்லா புதுசா பண்றாங்க என்னென்ன மிஷின் யூஸ் பண் ராசஸ்லே இருந்து என்ன ப்ராசஸ் வரைக்கு பண்றா நினைக்கிறேங்க ஒரு வாய்ப்பு கட
உ
ச்சா
இந்த நெசவு செய்யறாங்களங்க புடவை அதெல்லா நா பா்த்திருக்க நேர்லே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தறில வந்து நெய்வாங்க அது பாாரக்கும் போதே வந்து நல்லா இருக்கு அது வந்து நம்மளுக்கு நம்ம கத்துக்கலா அப்படின்னா அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கத்து க்கும் போது நம்மளுக்கு வந்து ஓரளவு நம்மளுமே பண்ணலா ங்க ஆனா அது வந்து எனக் க்குமே நான் பார்த்தருக்க எப்படி பண்ணுவாங்கு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு பெரிய அந்த நூல தான புடவையா மாத்துறாங்க அது இந்த அந்த தறில வந்து அதுக்கு கேத்தமை வ ச்சுருப்பாங்க நூல வந்து ஆஹ் ஒன்னு ஒரு ஒரு நூலு ஒன்ன சேர்ற மாரி வச்சுருப்பாங்க அது வந்த நல்லாிருக்குங்க பார்க்கும்போது இதெல்லா வந்து பார்த்தீங்கன்னா கு ஆஹ் குலத்தெ குல தொழிலுன்னு சொல்லுவாங்க அப்பத்துலந்தே வந்து அவங்க தாத்தா வந்து ப அ அவங்க அவங்க அப்பாவுக்கு சொல்லி் கொடுப்பாங்க அவங்க அப்பா பையனுக்கு சொல்லி் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வந்திருப்பாங்க ஆஹ் அதது வந்து அவங்க அந்த தொழில வந்து அவங்க ஒரு தெய்வமாவே பாார்ப்பாங்க அந்த மாரி தொழில் தொழிலாவே வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு தொழில் இருக்குங்க அந்த தொழில வந்து அவங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆ அ அந்த மாரிதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நறைய கிராமங்கள்லா அந்த மாரி இன்னுமே வந்துங்க தாத்தா செஞ்ச தொழில வந்து பையனு பைய சே சொல்லில அடுத்த பையனுக்கு தலைமுறை தலைமுறையா அவ வந்து அத வந்து மாத்தி குடுத்துட்டேருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷ்யமாதாருக்கணு ஆனா வந்து பாத்தீங்கனா கொழந்தைங்ளுக்கு அந்தத்தொழில் பிடிக்ல நா வேற தொழில் செய்றனா அதுக்கு நம்ம அனுமதிக்னுங்க இதா என்னுட கருத்துங்க
பர வால்லிங்க டைம் போனத் தெரிலிங்க உ உங்ககிட்ட ரொம்ப அரிய தகவல்கள் பறந்து அஹ் நன்றிங்க
அடுத்த ப பதிவுல சந்திக்லாங்க நன்றிங்க வணக்கோங்க
நன்றிங்க